நல்லார்க்கீங்களா
வணக்கம் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம்
ஆஹ் நல்லா ருக்கீங்களா தோழரே வீட்டுல எல்லா அனைவரும் நலமாருக்காங்ளா
அனைவரும் நலம் ஆஹ் இப்
காலை உணவு சாப்டீர் களா இந்த கோயிலு சிவன் கோயிலு இந்த தலங்கள் போ பில்கள பத்தி பேசலாம் தோழரே கோ உள்ள பத்தி உங்களுக்கு என்ன கோ கடவுள புடிக்கு எங்க கோயில் அதிகமா போறிங்க சிவன் கோவில் சிவன் கோவில் இல்ல பொதுவா எல்லா கோவிலுமே ஒரு ஊர்ல இந்த கோயில் போனா ஒர் சித்தி புத சக்தி வாய்ந்தது இந்த மாரி அம்மனோ சிவனோ பிள்ளையாரோ எத் எதா இருந்தாலு செரி ஒரு ஊர்ல அந்த கோயிலு இது பிரசித்தி பெற்றது இது நடக்கு இது போனா
இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்னாக்கா எங்க ஊர் பக்கத்து எங்க எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்னாக்கா எங்க ஊர் பக்கமே என்ன சிவ கோயில் ஸ்தல தா எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா தூப்பி எங்க பாத்தாலு கோயில் தா செரிங்ளா இங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கனாக்கா ஒரு ஒரு ஊர்ருக்கு அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி அம்மன் உடனுரே இருந்தாங்க இருக்காங்க இருந்தாங்க அவர் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு ளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால் கட்டி கோபுரம் பாத்த ச த பராமரிக்க முடியாம அப்டியே விட்டுட்டு போன விட்டுட்டு ட்டாங்க அந்த கோயில
ஆஹ்
இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி
முன்னாடி உள்ளது உம்
அப்போ சில எப்ப எப்டியு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோயில் வந்து பராமரிக்காம கெடந்தது யாரும் போறது கெடையாது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தா இருக்கு ஐம்பதாண்டுக்கு நா வந்து ஒரு மீடியம் முதாமாத் ஆய் பராமரிக்காம செடி கொடி மரங்கள் எல்லா வளர்ந்து யாருமே அந்த குப்பங் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது மேக்சிமம் இது முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியு தெரியு ஆனா அத வந்து யாரு போறது கெடையாது
போறது கெடையாது
ஆம் அப்போ இப்போ அது போக இப்டி இருந்தொன பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று அந்த அந்த கோயிலல இருந்து
உம் உம்
அந்த ஆலம்பர இருக் கட ஒருத்தர் வந்து நம்ம அது பக்கத்திலயே ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட வச்சிருக்காரு
உம்
அந்த கட வச்சிருக்கவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா முடித்துவத்து முடித்திருத்து கட வச்சர்ந்தார் அவர் என்னன் அப்டினா அந்த வழியில போயிட்டு சரி இப்புடி போன போய் பாத்தணு கோயில் இருந்துருக்கு அவர் கண்ல எதோ கனவுல வந்துருக்கு நன்னுக்கு சொன்னாரு சொன்னாங்க
ஆ
அவரு வந்து எல்லாத்தயு டெய் காலை காலை ச நேர கெடக்கிற நேர எல்லா போயிட்டு அந்த எடத்த சுத்தம் பண்ணி வெட்டி உள்ள எல்லா போய் பாத்தா பொதருக்குள்ள ஒரு சிவன் கோயிலும் அம்பா சன்னதியு இருந்துருக்கு
அ ஆ
அத வந்து அவர் வந்து உள்ள எல்லாம் போயிட்டு பராமரிச்சு சொல்லி மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு நல்ல ஒரு ஆழ பெரிய ஒரு ஆலமரம் பெரிய ஒரு ஆழமரம் வந்தக்கல்ல ஆழமரத்துக்கு பக்கத்துலயே அதுல கா அந்த தல உற்சவம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வில்வம்
உம்
மரமும் பா்த்தீங்கன்னா பெரிய மரம் பெரிய மரம்னா ஆலமரத்துல ஒரு நாற்பது பெர்சன்ட் மரம்
உம்
நல்லா இருது நல்லா வந்து சுத்தம் பண்ணி நல்லா வச்சுட்டு அவர் வந்து அவர் மட்டும்தா போயிட்டு காலையும் மாலையேயும் போயிட்டு விளக்கு எத்தி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு
உம்
அதுக்கப்புறம் ஊர்கக்காரங்களுக்கு அவங்கவுங்கல்லா தெரிஞ்சவன சரி நாங்களும் சேர்ந்து பண்றோம் அப்படின்ட்டு அவங்களும் போய் சேர்ந்து நா நிறைய பேர் போயிட்டு ஊர்காரங்கல்லா போயிட்டு அந்த பக்கத்து ஊர்க்காரங்கல்லா போயிட்டு அத வந்து கொஞ்சம் பரமரிச்சுட்டு வந்திருக்காங்க
உம்
அந்த இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரதா புயல் ஒரு புயல் வந்து கேள்விப்பட்
அமா வர்தா புயல் உம்
ஆ அந்த புயல்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த மரம் வந்து சாஞ்சிருச்சு வேரோட அந்த ஆலமரம் ஆலமரமும் சாஞ்சிருச்சுா அந்த விழுவ மரமும் சாஞ்சிருச்சு அப்ப அந்த மரம் சாஞ்சி சும்மா கிடந்தது அப்படியே பரைஞ்சு கரைஞ்சி பூஜ மட்டும் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில வந்து அந்த பராமரிக்கிறவங்க போயிட்டு அந்த மரங்கள் எல்லா வெட்டி வெளியில்ல எடுத்துட்டு அதுக்கப்புற அப்புறம் வந்து ஆ பூஜ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க
ஹலோ
தோழி தோழி ஆ
கேக்குதுங்களா ஆ சொல்லுங்க தோழளர்
அப்போ பராமரிசி வந்தாங்க பராமரிச்சு இதல்லா எடுத்ததுக் அப்பறோ அது எனக்கு சமீபத்தில தா தெரிஞ்சுதா எனக்கு அந்த கோயில் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ போய் பாப்னோ போய் பார்த்தா அந்த சமயம் ஒரு ஈர்பு சக்தி வந்தது அந்தஸ் சன்னதிக்கு போனாலே எப்படா அவர போய் பாப்போ எப்படா போய் பாக்குற மாரி இருக்கும் எப்ப போனாலும் எப் ப இருந்தாலு அவர போய் பாத்தா தா நம்ம கொஞ்சோ திருப்தி நிம்மதியா இருக்குங்கிற மாரி அந்த மாரி ஒருசூழ்நிலை அடிமைய மாரி அடிம மாரி ஆயிடுச்சு செரிப்பா நேரம் கிடைக்கிறே நேரோல போய் பாப் ஆமாம் பிரதர்ஸ் அங்க போனா குடும்பத்தோடவு போவோ நெறைய பேர கூட்டு போயிருக்கே நானே வந்து பாத்தீன்னா இந்த மாரி ஒரு சந்ததி இருக்கு கோயில் இருக்கு நெறைய பேர்ட சொன்னோ போறவுங்கல்லா அந்த கோயில விடுறதே இல்ல அவ்ளோவா அப் அப்டி ஒரு அற்புதமான கோயிலில் நெறைய வந்து சித்தர்கள் வந்து பாத்தீங்கனா ஆ சித் சித்தர்கள் நம்ம உருவகிட்ட உருவத்துக்கு தெரியாது அந்த சித்தர்கள் நடமாடும் ஸ்தலம் அந்த தலம் அப்போ போயி போயிட்டு போயிட்டு வந்து அது உங்களுக்கு நீங்க வந்து எந்த ஒரு காரியமா காசி விஸ்வநாதர் காசி விஸ் விசாலாட்சி உடனுறை உடனுரை காசி வி விசாலாட்ச்சி காசி விஸ்வநாதன் விஸ்வநாதர் செரிங்களா
உம் உம் உம்
நா வந்து ஒரு நா வந்து நெறைய வேண்டுதல் வச்சிருக்கே அந்த வேண்டுதல வந்து ஒன் பை ஒன்னு ஒன்னு பா ஒன்னுக்கொன்னா ஒன்னு ஒண்ணொண்னா அது பண்ணாரு எப் எப்படின்னு கேட்டீங்கனாக்க மறந்துட்டேன் அது நா ஆமா என்னோட அனு ப்பத்தில நான் சொல்றே தலைவரே தோழியே கொஞ்சோகேளுங்க என்னோட அனுபவத்துல பாத்தீங்கன்னா எங்க எங்க வீட்டுக்காரமா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு பழகுன ஒருத்தவங்க இந்த மாரி கேக்குறாங்களே வெளியிலது இது பண்றாங்களே என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு கேக்குறாங்களேன்னு அந்த ஒரு இடத்து பத்திரத்தை கொண்டு ஒருத்தர்ட்ட குடுத்துட்டாங்க
ம்
அந்த இடத்து பத்திரத்த கொண்டு அவங்கள்ட ஒருத்தவங்கிட்ட கொண்டு கொடு கொடுத்து அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க
ம் ம்
அந்த பணம் அவங்க வாங்கி கொடுத்தோடனே என்னன்னு கேட்டீங்கனாக்கா அவரு வந்து பாத்தீங்கன்னாக்க வியாபாரம் பண்ணி வந்து லாஸ் ஆயி நொடிஞ்சுபோயிட்டாரா இல்ல என்னே பண்ணி சேஃப்டி தெரியுமா சொரியும் பத்திரத்த பத்திரம் வந்து எங்க பத்திரம் இருக்கு வாங்குனது வந்து ஒரு பைனான்ஸ் கம்பெனில வாங்கிருக்காங்க எங்க பத்திரத்தை வச்சுகிட்டு தர மாட்டே கேக்குறாங்க அவங்க
ம்
நீங்க வந்து இது வந்தாதா நீங்க வந்து அத உங்களோட பணத்த செட்டில்மெண்ட் பண்ணாதா உங்களுக்கு வந்து தர முடியும்னு சொல்ட்டாங்க
ம்
அப்போ என்ன பண்றது அப்படின்னு அவர்தா அடிக்கடி நா போற நேரல்மெல்லா அவர்ட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு வேண்டி வேண்டி வேண்டி வேண்டி வேண்டிக்கிட்டே வர்வே ஏதோ நா ஒரு சீட்டு போட்ருந்தே சீட்டு சிறுச சிறுசேமிப்பு பண்ணி அந்த சிறுசேப்ப எடுத்து போயிட்டு அந்த பத்திரத்துக்கு காச கொடுத்து வாங்கிட்டு வந்த ஒரு தொகையை கொடுத்து நானும் வீட்டுக்கார அம்மாவும் நேர போயிட்டு ஒரு ரோட்ல உக்காந்து அந்த பத்திரத்த அவங்க பத்திரம் வச்சிருந்தவங்களும் பரவாயில்ல கொண்டாந் கொடுத்துட்டாங்க உடனே அப்போ குடுத்துட்டு ஆமா குடுத்துட்டு காச வாங்கிட்டு வந்துட்டாங்க காச வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்ரோ சரிய பத்திரம் என்ன பண்றது அப்படின்னுட்டு வந்து வீட்டுல வந்து வச்சுட்டு அந்த பத்திரத்த நேரா அந்த இதுக்கு போனே அந்த சன்னிதுக்கே எடுத்துட்டு போன்ன
ம் ம்
நினைச்ச மாரியே இந்த மாரி நீ பத்தரத்த வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றிங்கயா அப்படின்ட்டு அந்த பத் திரத்துக்கு வந்து இந்த இது இருக்கு பாருங்க இந்த ஒரு மஞ்ச பையில வச்சு அந்த பத்திரத்த வச்சிருந்த கையில பைப்பு தொறக்கையில அதுக்குள்ள தண்ணி போயிட்டு
அய்யோ
பைப்ப துறந்த ஆமா த பத்திரத் உள்ள தண்ணி போயிடுச்சு அத அப்படியே எடுத்து அங்கினக்குள்ளே காய வச்ச எதுவுமே அழியல அங்கநேயே அங்கனய வச்சிருந்த அங்கனயே வ காய வ ஆமா எதுமே அழியல அப்படியே அங்கயே ஃபுல்லா ஃபுல்லா நனஞ்சிருச்சு ஆமா அது கையில வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த கை கால் கழுவதுக்காக அந்த பைப்ப தொறந்த தண்ணி துறக்கும் போது தண்ணி வந்து பைக்குள்ள போயிடுச்சு அப்படியே
உம்
என்னடா கடவுளே சோதனையா இருக்கே சிவபெருமானேட்டு அவர்ட்ட கொண்டு வந்து அங்கனே காய வச்சே ஒன்னும் ஆகல அப்படியே வந்து பத் திரம் எப்படி காய் கொண்டு போனானோ அதே அதே மாரி வந்தது சேரி பத்திரம் வந்துருச்சு ரைட்டு பெரிய ஆசீர்வாதம் தோழிய பெரிய ஆசிர்வாதோ அப்போ சரி பத்தரோ கெடைச்சிருச்சு அடுத்து என்ன பண்லா இது எங்க பாப்பாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தோ தோழி வயசுக்கு வந்து கரெக்ட்டு அ ஒருத்தன பருவக்காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணு அவர்ட வேண்னே அவரு என்னானு கேட்டிங் னா அதுலருந்து ஒரு ஒரு வாரோ பத்து நாள்ல அவரு கல்யாணமா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு கல்யாணோ ஆகி கல்யாணோ பண்ணி கொடுத்து பேரன் பேத்தியு ஆயிடுச்சு பேரன்னு ஆயிடுச்சு லோ சொல்லுங்க தோழி அலோ
இந்தா
ஆ கேக்குது கேக்குது கேக்குது கேக்குது தோழி பாப்பாவுக்கு கல்யா கொழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வைக்கணு அப்டின்னு வேண்ட்னே தோழி அதயு கரெக்டா நிவர்த்தி பண்ணி உட்டார் ம நல்ல மாப் புள்ள நல்ல பேர புள்ளைங்க நல்ல இது நல்ல குடும்போ அவுங்க தனியா நல்லா வந்து நிவர்த்தி பண்டார் அடுத்து வேண்னது கடவுளே சிவபெருமானே இவளோல்லா பண்ணிட்டீங்க எனக்கு வந்து ஒரு வீடு கட்டறதுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க உங்க எல்லையிலே அப்பிடின்னே அவரு பக்கத்திலே தா நாங்களு ஒரு எடோ வாங்கி வெச்சிருந்தோ அந்த பத்துரோ தா கொண்டே கேட்ட அவருட்ட அவரு கேட்டவொன்னே அ அவரு வந்து ஆமா ஆம் மா கேட்டவொன்னே என்ன எப்புடி வந்தது எப்புடி அது என்ன எப்புட் ஒரு மாய மாரி ஒரு வீடு கட்டுனோ செ தோழி ஏதோ ஒரு மாய வலையில மாயோ நாங்க நெனை நாங்க எங்க எங்களோட தகுதிக்கி எங்க குடும்பத்தோட சூழ்நலைக் கி அந்த வீடு கட்டணம்மா அப்புடி ஒரு வீடு கட்றோன் நாங்க நெனைச்சு பாக்கவே இல்ல
ம்
ஆனா வந்து அந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஒரு அருள் பாதிச்சி உண்மையிலேயே
அவரோட எல்லையிலேயே அவரு வீடு கோயிலு பக்கத் துலேயே அவரு எல்லையிலேயே வீடு கட்
வீடு கட்டின வர வெச்சுட்டாரு அப்போ வர வச்சிருது இந்த வீடு கட்னவொன்ன என்னானு கேட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு சிவராத்திரிக்கி கடைசியா ஒரு ரெண்டு வருசத்துக்கு முன்னாடி ஒரு சிவராத்திரி அன்னைக்கி ஃபே அங்க போனோ போய்ட்டு த ர்சனோ பண்ணிட்டு வந்தோ வந்தோன அப்ப தா வீடல்லா அப்ப கட்டிட்டுருக்கோ கிரகபிரவேசலா பண்ணல அங்க ஒரு சிவனடியார் இருக்காரு தெரிஞ்சவர் நறைய சிவ சிவனடியார் இருக்காங்க அங்க அவர்ட்ட சொன்னோ ஒரு மால ஒண்ணு கொண்டாந்து வீட் ல போட்ருங்கங்க சுவாமின்னு சொன்னோ அதே மாரி அவரு ரெண்டு மால கொண்டாந்து நெலையில போட்டு போனாரு
ம்
தொங்க உட்டு போனாரு தொங்க உட்டு போனாரு அதா அதுதா அதெல்லா வந்து கெடைக்கதெல்லா ஒரு பெரிய ஒரு சோர்ஸ் சிவனடியார் வந்து ஒரு மாலைய வந்து கொ தொங்க உட்றாரு செரிங்ளா ஒரு கிரகப்பிரவேச ஆகாத வீட்ல கொண்டந்து வ சிவ ஒரு சிவராத்திரியோட மால சிவபெருமானுக்கு சாத்தன மாலை
எப்பிடி தேடி வந்துருக்கு பாருங்க அம்
த்து அந்த கோயிலுக் வந்து புரணமைக்கிறதுக்காக அதுசு அது வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல தொல்பொருள் ஆராய்ச்சில அதுல இருக்க அந்த கோயில்ல அந்த நிர்வாகத்துல இருக்கு அதனால வ ய ஒ ப ஒர் தனியாரோ இல்லாட்டி ஒ ரு மாநில அரச அத வந்து எதையுமே பண்ண முடியாது அதுக்கப்புறோ அவுங்க வ மேல வாங் யு ப்புறோ வாங்கி இப்ப வந்து ந்து புரணமைப்பு திருப்பணி நடந்துகிட்ருக்கு அங்க இப்போ கோயில் வந்து கட்டிக்கிட்ருக்காங்க
ஐயப்பா இவ்ள தூரோ சொல்றீங்களே அந்த கோயிலு இப்ப வந்து கோயில் இல்ல இப்ப மூடிட்டு வேல நட குதுங்ளா இப்ப நீங்க இவ்ளோ வேண்டுதல் நிவர்த்தி பண்ணிறீங்க போனீங்கனிங்க இப்ப எங்க போய் கும்புடுவீங்க என்ன பண்றீங்க இப்ப அது வந்து ரொம்போ உங்கள்
அதுக்கப்புறோ ரெண்டு தரோ ரெண்டு இரண்டு முறை போயிருக்கே அதுக்கப்பறோ ம போனா அங்க ஒ சும்மா ஒரு சிலப் வாசல்லியே வந்து சிவலிங்க மாரி ஒரு கல்லு வெச்சு அதுல போய்ட்டு வெளக்கேத்தி வெச்சு மக்கள்லா போயி பக்தர்கள்லாம் போயிட்டு சாமி தரி
ஓ மக்கள் வர்றாங்களு அந்த மாரி செய்றா
அ அவர நெனைச்சு பண்ணிட்டு வாராங்க ஆனா நொ போனே ரெண்டு எனக்கு வந்து என்னடா அப்டி ஆயிபோச்சு நமக்கு வந்து இப்டி இரு
அதானே ஆ நீங்க சொல்றத பாத்தா இவ்ளோ இதா
ஆமா அவுரு சிவபெருமான் இருக்காரு சிவ பெர்மான் அங்கதா இருக்காரு சிவபருமான் அவர் வந்து காசி விஸ்வநாதர் எங்கிமே போல அந்த தா அந்த அ த அவரோட இல்லத்துல அங்கதா இரு க்காரு அவுரோட திருப்பு அவுரோட கோயில்ல ஆ அங்கதா இருக்காரு இந்தாலு அவர போயிட்டு அங்க போய் பணன வணங்குன்ல்ல அப்புக்கப்போப் போவே இந்த வாரம் ப் போவுணு நாளைக்கிப் பிரதோஷமா இருக்கு நாளைக் போறதா இல்ல வந்து நாளை நா மறுநாள் போறதான் பாக்கணு பிரதோஷோ அங்க வந்து இல்ல இப்ப கோய்ல் திருப்பணி நடக்கான பிரதோஷோ இல்ல போய்ட்டு பாத்துட்டு வர்ணு போய் பாத்தாலே நமக்கு வந்து ஒரு தனியான ஒரு நெறைய தோழி அந்த வந்த அந்த கோயிலுக்கு நாங்க சந்தர்பொ கெடச்சுனா நீங்க போ குடும்பத்